ஹலோ
ஆ சொல்லுங்கப்பா
வணக்கம் தோழி
ஆ வணக்கம்ப்பா உங்க பேரு
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்ப்பா சாப்
சாப்ட்டிங்க ஆ மதிய சாப்ட்டேன்ப்பா இப்போ காஃபி மட்டு குடிச்ச
ம் சரிப்பா ஒன்னுல்ல ஒரு சின்ன விஷயத்த பத்தி ஓங்கிட்ட பேசணுன்ட்டு தா நானு ஃபோன் பண்ணியிருக்கறே
சரிங்க
சுற்றுலா அதாவுது இந்த மா இந்த
ஓகே ஓகே நானே உங்கள கேக்ணுன்னு இருந்த ப்பா இந்த சம்மர் வெக்கேஷன்க்கு எல்லாருமே எங்கேயாது போவாங்க நீங்க ஏதாது ஃபேமிலியோட எங்கேயாது போனீங்ளா
ஆமாப்பா நா வந்து ஆ ரொம்ப இன் ட்ரெஸ்டான ஒரு ஊருக்கு போயிருந்தம்ப்பா காஞ்சிபுரம் மகாபலிபுரம் அந்த மாரி ஊருக் கு வந்து நானு போயிருந்தம்ப்பா
ஓகே
அந்த மா அந்த மாரி ரெண்டு ஊருக்கு நா போயிருந்த
ம்
இந்த மாரி ரெண்டு ஊருக் அது தாம்ப்பா ரொம்போ நல்லா இருந்தது காஞ்சிபுர காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தே
ஓகே ஓகே ஆ
காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் போய்ட்டு வந்தே நெஜமா வே நானு வந்து அவ்ளோ வியப்பா பாத்தே அந்த காஞ்சி காமாட்சி அம்மனோட மொகம் வந்து அவ்ளோ தத்துரூபமா ஒரு அதாவுது ஒரு நம்பள ஒரு பொம்பள எப்டி உக்காந்துட்டு இருப்பாங்களோ ஒருத்தர எப்டி பாக்கோணு அப்டியே இருந்தது அது செல மாரியே தெரிலப்பா அவ்ளோ அருமையா இருந்துச்சு பாத்ததுலே எனக்கு ரொம்ப புடிச்ச விஷ்யோ வந்து அது ஒண்ணுதாங்க நல்லா அரு அருமையா இருந்தது காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலு ஆ மதுர மதுர மீனாட்சி அம்மன் போல அங்கருந்து காஞ்சிபுரத்துலருக் குற எல்லா கோயிலு‌ அந்த வரதரா வரதராஜர் தெரியுங்ளா வரதராஜர் கோயில்ல பெருமாள் கோயில் வந்து நாப்பத்து நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர‌ அத்திவர்தர தண்ணில எறக்குனாங்கல்ல கொளத்துல ஆ அந் த
அப்ப நீங்க போய் பாத்தீங்ளா அது அந்த ஃபார்ட்டி இயர்ஸ்து அது போய் பாத்தீங்களா
பாக்ல டிவில பாத்தது தா இந்த வருஷோ நா இந்த மாசந் தா போய்ட்டு வந்தோ நானு அப்ப தா அது பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது
ஓ
ம் ம்
சொல்லுங்க
ஆ அதுவு அந்த கோ அந்த கோ பர்ட்டிகுலரா அந்த காஞ்சிபுரத்துல வந்து ஒரு ஒருக்கு தெருவுலயு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு கோயில்லா இருக்குதுப்பா அட்லீஸ்ட் ஒரு நாலு கோயில்லா இருக்குது கோபுர கலசத் தோட அவ்ளோ அருமையான படைப்போட அந்த ஊர் வந்து அழகா அமஞ்சிருக்கு ரொம்ப புடிச்சது எனக்கு எனக்குலா போனதுலே இத்தன நாள் நான் சுற்றுலா போனதுலே எனக்கு காஞ்சிபரம் ரொம்ப புடிச்சிச்சு
நீங்க ரொம்ப சாமியோட டிவோஷன்ல்லா இருப்பீங்களோ
இல்ல இப்போ தற்காலிகமா அந்த மாரி மாறிட்டே நானு அதுக்கப்பறந்தா வந்து முருகரோட அருள் பெற்று அதுக்கப்பறந்தா கொஞ்ச கொஞ்சமா கோயில் போக போக ஆ ஒரு ஒரு இது ஒரு ஒரு சாமியோட ஒரு ஒரு வரலாறு கேட்கும் போது அதுல நா கொஞ்சோ ரொம் ப ஆழ்ந்து இதெல்லா தெரிஞ்சு க்கணுன்றதுக்காகவே நானு இந்த மாரி பயணம் போயிட்டு இருக்கேன்ப்பா
ஓ சரி சரி சரி நீங்க மட்டுமா உங்க ஃபேமிலியோட வா
எல்லாருமேப்பா குடும்பத்தோட தா என்னுடைய கணவரு என்னோடைய ரெண்டு பிள்ளைங்க என் மாமி எல்லாருமே தா போயிருந்தோ அவ்வளோ இது மன நிறைவா இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரம் போது ரொம்ப நிறைவா இருந்தது அதுவு வந்து அந்த அந்த கோயில்ல வந்து அத்திவர்தர் கோயில்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது ஒன்னு என்னன்னா
ம்
தங்கத்துல வந்து ந பல்லி அந்த அந்த பல்லி விழும் பலன்ல்லா நம்ம பாத்துருக்கோம்ல தலையில விழுந்துச்சுன்னா எல்லாருமே ஒரு மாரி கவலையா இருப்பாங்க அய்யய்யோ என்னடா இது இப்டி ஆயிடுச்சே கையில விழுந்துட்டா ஒன்னுன் சொல்லுவாங்க அந்த மாரிலா இல்லா ம கடவுளா பாத் து அந்த கோயில அமச்சு இல்ல அந்த மாரிலா இல்ல நாங்க அதுக்கான பரிகாரோ நாங்க தர்றோ நீங்க வாங்க கவலப்படாதீங்க அன்ற அளவுக்கு மக்கள் வந்து அங்க அவ்ளோ அழகா தேடி வர்றாங்கப்பா எல்லாருமே வர்றாங்க அவ்ளோ அருமையா இருக்கு பாக்குறதுக்கே எத்தன தமிழ்நாட்டு மக்கள் மட்டு இல்ல தெலுங்கானா சார்ந்தவங்க வெளிநாட்டவங்க சார்ந்தவங்க எல்லாருமே அத வந்து ஒரு அதிசய பொருளா வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து கோவிலோட சிற்பங்களே வந்து நெஜமாவே ஆ ஆ ஒரு ஆ மத்த நாட்ட ஒப்பிடும்போது அவ்ளோ அருமையா இருக்கு நம்மளோட சிற் பங்கள் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கே ம் இன்னொன்னு ஒன்னு அந்த மகாபலிபுரம் மாமல்லபுரம்ன்ற பேர் வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம போகும் போது அந்த பயணம் மேற்கொள்ளும் போதே வந்து நெறைய சிற்பங்கள பாக் க்க பார்க்க மாரிதா ஒரு ஒரு வீட்லயு வந்து சிற்பங்கள் செய்றாங்க அந்த யானை சிற்பங்கள் அவ்வளோ தத்துருவமா செய்றாங்க ஒரே பாறாங்கல் அந்தந்த பண்றதோ இன்னொரு பாறாங்கல்ளோட இணச்சு வக்கிறதுல்லா அதெல்லா கெடையவே கெடையாது ஒரே பாறாங்கள்ல அதுலயே ஷேப் கொண்டு வராங்க அதுலயே அந்த வடிவத்த கொண்டு வந்து ஆ அவ்ளோ அருமையா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நெனக்கிறே அந்த படங்கள் எல்லா பாத்துருப்பீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஆமா அது வந்து நெஜமாவே ரொம்ப அனுபவிக்கலா அவ்ளோ அருமையா இருக்
ஓக்கே ஓக்கே ம் நல்லா இருக்குன் சொல்லுவாங்க அப்டிலாம் போனீங்ளா அங்க ஏதாவது வாங்கனீங்ளா ஆ அப்போ ரொம்ப வருஷ்த்துக் க்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஆகுறதுக்கு முன்னாடி போனப்போ ஒரு டென் லெவன் இயர்ஸ் டுவல்
ம் ம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க
முன்னாடி போயிருக்
ஆனா அவ்ளோ அத சுற்றுலா தலத்த வந்து நெஜமாவே ரொம்ப தூய்மையா வச்சிருக்காங்க ரொம்ப தூய்மையா வச்சிருக்காங்க அதெல்லா வந்து ஒரு பாராட்டுக்குரிய வேண்டு விஷ்ய தா அழகா வச்சிருக்காங்க அ வெளிநா ட்டார்லா வந்து அத வந்து அவ்ளோ வியப்பா பாக்குறாங்க அத
ம் அதுதா நெறைய பேர் வராங்கன்னோனே வராங்க போல ம்
அப்றோ கடற்கரைக்கு போயிருந்தோ அப்றோ ரொம் ம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க வந்து அந்த எடத்துல வந்து ரொம்போ எல்லா சொல்றது அவ்ளோ இதுவா அ அவ்ளோ என்ஜாய் பண்ணாங் பாருங்க அவ்ளோ நல்லாருந்தது பாக்றதுக்கே
ம் ஹூ
அதாவது அடிக்கடிக்கு நம்ம சுற்றுலா போறதுனால ஒரு சில விஷ்யங்ள நம்ம தெரிஞ்சுக்கிற துக்கான அ எடமு கெடைக்கிது நம்ம மனசு வந் து ஒல்ல அதாவது எந்த ஒரு கஷ்டமு பாரமு இருந்தா கூட ஒரு சில எடத்துலல நம்பப் பாக்குபோது அந்த கஷ்டல நம்ம அங்க விட்டுட்டு வந்துறோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இர்க் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாருக்குது அவ்ளோ அருமையான எடங்கள் நீங்க எங்கனா போயிருக்கீங்ளா தோழி
நாங்க இந்த டைம்ம வந்துட்டு இங்க எங்க வீ வீட்டு பக்கத்துலயே ஒரு ஹில்லு இருக்குப்பா அது ரொம்ப நல்லாருக்கு அது ஏலகிரி மலனு சொல்வாங்க அங்க மட்டு தா நாங்க போனோ நானு ஏ பைய என்னோட கணவர் நாங்க மூணு பேரு போனோ வண்டிலேயே போயிட் டோ வண்டிலே போனோனா எங்களுக்கு ஒரு மூணு நிம்ஷ் ச்சி மூணு நிமிஷ்ஷோன்றே பாருங்க ஒரு ஆஃப் னார்லயே போய்டு முப்பது முப்பது நிம்ஷமே எங்களுக்கு போது போயிட்டு இப்ப புதுசா அங்க வந்து தங்க குடைன் அதெல்லா ஓபன் பண்ணிற்வாங்க கேள்விப்படுத்திங்கனு நெனக்கக் நானு ஏலகிரி மலைன்னு போட்டீங்னா
ஆ கேள்விப்பட்ருக்க ஆ அந்த தொடர் வந்து கேள்விப்பட்டுக்குறே ஆ ஆ ஆ
ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அது உள்ள போண்
ம்
அந்த ராஜாக்கள் ஓர்ஸ் எல்லா போட்டோஸ் எடுக்றதுக்கு நெறைய போட்டோ எடுத் தோ சூப்பரா இருந்தது அது அப்றோ ஏ பையனுக்கு வந்து அங்க பார்க்கு அதலா இருந்தது த அதெல்லா ரொம்போ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணாரு அவ்ரு
கொழந்தைங்க நல்லா சந்தோஷமா இருக்குலா அந்த எடத்துல
நீங்க ஓ நீங்க அதாவ்து உங்கிள் ஒரு நாள் பத்தாது அங்க போனீங்னாவே தங்கிட்டு தா நீங்க சுத்தி பா க்க முடியு ஒரு நாள் போனீங்னா ஏனா பசங்க வந்து மோஸ்டா இதுக்கு பார்க்குக் கூட்டிட் போய்டுவாங்க
ம் ம் ம்
பார்க்குக் கூட்டின் போய்டுவாங்க உங்ளுக் அதுக்கே டைமு ஓடிடு அனால மத்ததுங்கள் சுத்தி பாக்க முடியாது அதுதா சொல்ற அங்க போனுனா நீங்க தங் நெறையா சுத்தி பாக்றதுக்கு நெறையா எடோ இருக்குது ஒ ஃபேம்லியா போனீங்க ஒரு ஃபிரெண்ட்ஸோட கெட் டுகேதரா போறீங்கன்னா கண்ப்பா நீங்க இத ப்ரிஃபர் பண்லா மோஸ்ட்டா இந்த பேங்ளூர் சைட்ல இர்ந்து வரவ்ங்க கர்நாடக்கா சைட்ல இர்ந்து வரவ்ங்க எல்லா ரு மே இங்கதா வருவாங்க இந்த வெள்ளிக்கெழம சாய்ந்திரோ பாத்தினாவே ஆ இங்கதா வண்டில அப்டியே மழைல ஏறிட்டே இருப்பாங்க இன்னோனு ஒன்னு பாத்தீங்னா எங்க வீட்லந்து அந்த வியூ பாத்தீங்னா ரொம்ப அழகா இருக்கு காலேல எந்திரு ச்சு பாத்தீங்ன்னாவே அந்த மல ஜாய்ன் பண்ணி அதுலர்ந்து சூரியன் உதிக்றது அப்றோ வண்டில போனாங்கன் நைட்டு நேர்த்ல பாத்தீங்னா குட்டி குட்டி லைட்டு மாரி தெரியு அந்த டிராவ்லிங் போறது சோ ரொம்ப அழகான இடோ பாக்க நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கினா நீங்க அதையு மிஸ் பண்ணாம பாருங்க நா
மை அருமை அருமை தோழி ம் சுற்றுலானாவே நம்ம பெரியவ்ங்கலர்ந்து சின்னவங்க வரையு ப மன மகிழ்ச்சியோடதா நம்ம வெளிய போறோமே ஆ
இது இந்த பூக்கள் அந்த எக்ஸுபிஷன் எல்லாமே பண்ணிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது ஊட்டிலற இருக்ற அளவுக்கு இது இங்க இருந்தது நெ
ம்
கறா இருந்ததுனா
ம் ம் ம் அரும அரும அரும அதாது தமிழ்நா ட்ல வந்து இந்த ஒரு சில இடம் மல தொடர்ச்சி மட்டும் இல்லாமல் வந்து இந்த கோயில்கள் நெறைய பார்க்குங்க பூங்காங்க நெறைய கட்டிருக்குறாங்க நெறைய அ சென்னையு எடுத்துக்ங்க எல்லா ஊர்களு பெரி பெரிய ஊர்கள் இல்லாம சின்ன சின்ன ஊர்கள்ல கூட ஒரு மக்கள் வந்து மகிழ்விக்கிற அளவ் க்கு ஒரு பொதுவான எடத்த வந்து கட்டி குடுத்துருக்றாங்க அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷ்யோந்தா ஆ பரவால்ல அதாவ்து கோயிலுங்கள விட இந்த பீச்சு அதெல்லா வந்து ரொம்போ நெஜமாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க அந்த விட்டு அந்த எடத்த விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியில அதூ அது மட்டு இல்லாம அங்க இருக்குற பொருட்கள் வந்து அவ் வுளோ அருமையா இருந்ததுப்பா அந்த கடல சார்ந்த பொருட்கள் அந்த சிப்பி சிற்பிலா எடுத்து பாசில்லா எடுத்து ஆமா சிற் பி பாசிலா எடுத்து அழகா அத வடிவமைச்சு அத வந்து ஒரு பொ ருளா ஒரு மணியாவோ நம்ம போட்டுக்கிற மாரியோ அந்த ஒரு ஞாபகமா இருக்கிற பொருள்ங்க வந்து செய்யறது வந்து ரொம்ப நெஜமாவே மனுஷனுக்கான ஒரு தனியான இதுதா சரி தோழி நேரம் முடிந்து விட்டது மற்ற இணைப்புடன் பார்ப்போம் நன்றி தோழி
கண்டிப்பா வாங்க நன்றி